ஹலோ கேக்குதா ஆ கேக்குது
என்ன பண்ற
நா சும்மாதா இருக்க நீ என்ன பண்ற
நா இப்பதா பாப்பாவ தூங்க வச்சே
தூங்கிட்டாலா
ஆ துங்கிட்டா
சாப்ட்டாளா
அவ சாப்படவே இல்ல
யா
அவ தூக்கம் வருதுன்னு அழுதுட்டே இருந்தா பால் குடிச்சிட்டு தூங்கிட்டா
எப்ப ஏந்துருச்சா
ஆ ஒம்போது மணிக்கு
ஒம்போது மணிக்கு எந்திரிச்சு பத்து மணிக்கு தூங்கியாச்சா
ஆமா அது இவ்ளோ நேரோ ஆட்டிட்டே இருந்தே
ஆட்டிட்டே இருக்கணுமா
ஆமா பாதில எங்க பாட்டி வேற போன் பண்ணி எழுப்பி விட்டுருச்சு
அது வேறையா
ம் ம்
எங்க தூங்க வச்சுட்டியா
ம்
சேரி நீ சாப்டியா
நான் சாப்டே
என்ன சாப்பாடு பண்ணி வச்சாங்க
நைட்டு அவரு என்ன கத்திரிக்காய் கொழம்பு வச்சாரா அது சாப்டோ
ஓ அது மார்னிங்க்கு வச்சு சாப்டாச்சா
ஆமா நீ என்ன சாப்ட்ட
நான் கவந்து பச்சை பயிர் சாப்பிட்டேன்
சேரி கேரி பச்ச பயிறு சாப்பாடா
அ பச்சைப்பயிறு சாப்பாடு ரசம் முட்ட கோஸ் பொரியல்
செரி செரி பச்சைப்பயர் மட்டு வேக வச்சு கொஞ்ச கொஞ்ச அப்டியே சாப்ட வேண்டியது தானே
அப்டி சாப்டறதே இல்ல சாப்டணு
உம் தாளிச்சு சாப்பிடு பூண்டு சீரகம் அதிகம் சேர்த்திக்கும் அதுக்கப்புறம் நெஞ்சு கறிச்ச எல்லாம் வரும்
அது வந்துருச்சு எப்போவோ
ன அப்ப அதுக்கு என்ன பண்ற
எதும் பண்றது இல்லையே
ஜீரகம் தண்ணி வச்சு குடிக்லாம்ல
எதுமே பண்றதல்ல அது வ வரும்போது கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சுட்டு ஏப்ப வர வரைக்கும் நடக்கற
சேரி சேரி சாப்பிட முடியுதா அது ஜ நஞ்சு கரிப்பு இருக்கிறதுனால
சாப்ட முடியுது சாப்டும்போது ஒன்னு தெரியறது இல்ல சாப்பிடுறே
செரி
சாப்டு முடிச்சதுக்கு அப்புறம்தா ஸ்டார்ட் ஆகுது
ஓ செரி செரி
அதுதா கஷ்டமா இருக்கு
ம்
கொஞ்ச தொல்லையாவு இருக்கு என்ன பண்றது
ச அது டாக்டர் செக் பண்ணும் போது சொன்னியா நீயி
ஆஹ் அது சொல்லலையே
அது சொன்னா அதுக்கு டானிக் மாதிரி குடுப்பாங்க அந்த ரோஸ் கலர்ல ஒரு பாட்டில் டானிக் இருக்கும்ல
அது ஏற்கனவே குடுத்துருக்காங்க அதுக்கு பதில ஒயிட் கலர்ல குடுத்துருக்காங்க
ஐய்ய
அது நல்லாவே இல்ல அதோட அ குடிச்சு பாத்தே அது எனக்கு எப்ப குடுத்தாங்கன்னா தொண்ட வலின்னு சொல்ட்டு நா போனே ம் குடிக்கு றே நா அத அப்டியே கொஞ்ச நேர விட்டுட்றே வெய் ஏ அப்டியேதா இருக்கு கொறச்ச மாரி கொஞ்ச நாள் மழை பெஞ்சனால கொறைஞ்ச மாரி இருந்தது
ஆமா
இப்ப மறுபடியு அப்டியேங் ஜாஸ்தியா ஆகுது
மழை இன்னு வருதுதா ஓஞ்சிருச்சா
ஓஞ்சிருச்சு அவ்வளதா இதுக்கப்புற எங்க வரவே இல்லையே
இங்க வந்துச்சு நேத்தல்லா
ஆ முந்தானேத்து வந்ததுன்னு நெனைக்கிறே கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமா
சேரி சேரி
உஹ உம்
வெயில் கண்ட்ரோல் பண்றதுக்கெல்லா ஏதாச்சு சாப்ட்றியா
தண்ணிதான் நெறைய குடிக்கிறே வேற எதுமே பண்றதில்ல
எளநீர் நுங்கு அதெல்லா சாப்பிடலாம்ல
அது சாப்ட்டுட்டு இருந்தே இப்ப நடுவுலதா விட்டுட்டே முதல்ல சாப்பிட்டுட்ருந்தே இப்ப நடுவுல விட்டுட்டே
செரி செரி
ஆம்
இளநீர் குடிச்சா கொஞ்ச ஹைட்ரேட்டடா இருக்கலாம்ல
ஆமா ஆனா வந்துட்டு ம் வாங்கிட்டு வரது காலைலயே அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து தானே வாங்கிட்டு வரணு
ஓ செரி வெளிய காலையிலல்லா விக்க மாட்டாங்களா
ஆஹா நம்ம போகணு கொஞ்ச தூரோ நடக்கணு
சரி சரி
அப்போன்னதா கடை இருக்கு அதனால நா போறதே இல்ல வெயில போனோம்னாலே ரொம்ப இதாயிடுது அதனால செரி அவங்க வந்தக்கப்புறோ ஞாயித்துக்கிழம மட்டு போவே நானே போய் குடிச்சிட்டு வருவே கூட்டிட்டு போவாங்க
ம்
அப்ப போய் குடிச்சுட்டு வர்வே ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ டி கேக்குதா ஹலோ நீங்க பேசுறது கேக்க மாட்டேங்குது எனக்கு பேசிட்ருக்கியா என